ஆ செரி ஹா எப்டி டி இருக்கே
ம் சுமாராதா இருக்கே ஒங் கூடல்லா ஃப்ரெண்ட்ஸாருந்தா நல்லாவாருக்க முடியு
ஓ அப்ப ஒங்க கூட நா ஃப்ரெண்டாருந்து நா அம்பானியார்லானு சொல்லவர்றியா
நீ அம்பானி ஆயிர்வேடை
நீ வேற போ வாழ்க்கைய நாசா போய்கிட்டுருக்கு
ஒ வாழ்க்க நாசமா போயிட்டுருக்கா எம்மா நல்ல சொல்றே
ஏ உண்மதா சொன்னே நம்பே நீ சொல்ற நா சொல்லமட்டங்க உங்க கூட இல்லேன்னா இந்நேரத் து எ ரேஞ்சே வேற எப்பிடியோ பிரில்லியன்டா இருந்திருக்க வேண்டியது போ
சேரி உங்க ஏங்க கூட இருந்தா தா முட்டாலா இருக்கே அப்ப தெரிஞ்சிட்லா இப்ப வச்சு நீ பிர்லியண்டா இருக் குலால்ல
ஓ அப்போ கேங்க விட்டு போணு சொல்லாம சொல்றியா
சொன்ன நாசமா போச்சு அப்படிங்கே அப்ப நல்லாருக்கணுன்னா நீங்கருந்து போனாதான நல்
இரு நா இது அப்படியே கேங்கு ஃபுல்லா பரப்பி உடல
சொல்லுவே ஏன்னா நம்ம கூட இருக்கதுனால தா அவே நாசமா போச்சுன்னு சொன்னா அப்டின்னு நா சொல்லுவே நானு பரப்புவே
நானு சொல்லுவே அப்பல்லா இல்லா அவளே அடிச்சு விடுதாளே அவோ அப்டி
ஓ நா அடிச்சு உட்ர நீ அடிச்சு உடுல
ஆ ஹா ஏய் ஷூட்டிங் நடக்கு எங்க ஊர்ல நீ வீட்டுப் பக் கத்துல என்ன படம் தெர்ல அருண் வி அ‌ருண் குமாரா தெரிமா விஜய்குமார் பையே அருண்குமார்
அ தெரியு தெரியு
அது என்னயானை எதோர்
யானை வெறு யானை தா எந்த யானையு
அ யானை படோ அந்த மூவி நடிச் சாளோ அவந்தா எங்க ஊர்ல எங்க எ சுகன்யா பாலத்துக் கீழ பாலத்துக் கீலம்பாலே அத பாலத்து கீழேத இப்ப ஷூட்டிங்கே நடக்கு அவள சுகன்யா ஃபோன் போட்டு கலாய்ச்சிட்ருந்தே எங்க ஊர்ல ஷூட்டிங் நடக்கு ஒங்க ஊர்ல எடோ இல்லையா எங்க ஊரு பெரிய ஊரு நடக்கு அப்டின் சொல்லி சொல்லிட்ருந்தேனா ஆண்ட்ரூ நீயு வேணா வந்து பாத்துட்டு போங்க நா ரெக்கமெண்ட் பண்ற அப்டின்ன
அப்ப நீயே பாத்துருக்க மாட்ட
நா போல நா உண்மையேல போல எங்கண்ண எங்கப்பா எங்கம்மா எல்லாரும் போய் பாத்துட்டு வந்தாங்க நா போல
ஓ ஷூட்டிங் பாக்க வேற போனீங்களா
ஆமா அப்பறோ நடக்குன்னு எல்லாரு போய் பாக்க மாட்டாங்களா எப்பா எங்க ஊரு ஃபுல்லாவே அங்கதா நிக்கி
ம்
அன்னைய எங்குருக்குள்ள ஒரு ஈக்காக்கா இல்ல எல்லா காரு வண்டின்னு எடுத்து கெளம்பிட்டாவ ஷுட்டீங்க பாக்க பக்கத்துலதா எங்க வீட்லல்லா பக்கத்துலதா ஒரு பத்து ஸ்டெப் எடுத்துச்சா வெச்சா போது அங்க சவுண்டு கேக்கு டைரக்ட் ட்ரு பேச பேச இங்க கேக்கு அப்டியே எனக்கு
மைக்ல பேசுதாங்களோ
ஆமா ப்ற ஷூட்டிங்னா அப்புறோ மைக்ல தன பேசி இது பண்ணுவாங்க எல்லாத்தையு அவங்க பேசுறாங்க வீட்டுக்குள்ள கேக்கு ச
அப்பற என்ன பக்கத்துலதா அங்க போயிட்டு பாக்க வேண்டியது தான போட்டு அருண்குமார் கோட் அருண்குமார் குட கை போட்டு போட்டோ எடுத்துட்டு வர வேண்டியதுதானே
இதே விஜயாருந்தா பேயிருப்பே அ எனக்கு பிடிக்கு அ நமக்கு எனக்கு பிடிக்கும் இவன கொஞ்சம் அழகா ஹேண்ட்சமா இருப்பான் பிடிக்கும் பட்டு் இன்ட்ரெஸ்ட்டில்ல போறதுக்கு எதோ ம் ஏ இளவரசி மேம் என்னய வர சொல்ட்டாங்க வாங்கதுக்கு வர சொல்லல ப்ச் அ அடுத் அப்ளிகேஷன் ஃபாம் வேங்கனுமே வரனுமான்னு கேட்டே ஆமா வா அப்டின்ட்டாங்க புசுக்குனு
நீ ஏ கேட்ட அதா பேருக்கலாம்லா
அத பேயிருக்கலாமா
நீ டேரெக்டா அங்கேயே பேயிருக்கலாம்லா
தம்பி இங்க வா
அ அப்ப நாளைக்கி நாங்க நானுந்தா வரேன் டிக்கிகேஷன் நா எங்க
நா வரம்ட்டேன் நா மேம்ட்ட சொல்ட்டேன் அத கண்ஃபர்மேஷன் லெட் ரே என்னோட கம்பெனி தரமாட்டன்ட்டாங்கனு நானே உருட்டிவுட்டேன்
ஓ நானும் அப்டிதா உருட்டபோறேன் கேக்கவே இல்லை நானே உருட்டதா போறேன்
தர மாட்டேன்ட்டாங்க அதனால நா எப்படியும் வர நாளைக்கி ஒன்டேதா இருக்கு நாளன்னக்கி நா போறேன் அப்படின்ருவன் அவ்வளதான் ஊடைக்கு என்னைக்காவது வருவம்ல அன்னக்கி வாங்க்கிறேன் டெக்லரேஷன் ஃபாம்ல வைங்க அப்டின்ருவன்
அப்டியா அப்ப நாளைக்கி நீ வரலையா
ஆஹா நான் வர்றல வேற சுகன்யா யாருமே வரலங்கிறது நா மட்டும் எப்டி வர
ஏய் அப்டினாலுமே சுகனியாக்கும் டிக்லரேஷன் வாங்கனுமுலடி
அவ கன்பர்மேஷன் லெட்ரே நா வேங்கல அப்படிங்கா அப்ப எப்படி டிக்லரேஷன் வாங்கன்னு கேக்கா நா என்ன சொல்ல
லா தர மாட்டாங்க எல்லா கம்பெனியெல்லா குடுக்க மாட்டாங்க நானே அத வச்சுதான் பேசப்போறேன் நாளக்கி
அப்போ நீ சொல்லு அவளுக வெவரமே தெரியாம இருக்காலுக சுகன்யா ஆண்ட்ரூ எல்லாரு வந்தா நா வர் ருவே அப்டின் சொல்லி சொன்னா போல ஜோ ஆல்ரெடி வாங்கிட்டாலா அப்டி இப்டி நாங்க பேசம்போது கேட்டன் அப்ப அபியு போணும் அப்டின் சொல்லிட்ருந்தா ஆனா போ வருவானான் தெர்ல எனக் கு அப்டின்னா வேஸ்டா அலையதுக்கு சோம்பேரியா இருக்கு அப்டின்னா என்னன்னு தெர்ல ஜோ இலவரசி
ஆடுவாங்க நான புதுஸ் சரி ஏமாத்தலா நீங்க பழைய ஸ்டாஃப் எப்டி ஏமாத்துவீங்க
ஆ நீ ஏன் சார பாக்கணு சொன்னியாமே அப்டியா
ங்க கைடு டீ அவங்க எனக்கு இது வரைக்கு சந்தியா மேம் இப்டி இப்டி பண்ணன்னு எனக்கு சொல்லிருக்காங்க அப்ப நா புதுச சா இருந்தோனே இப்ப என்னன்ன பண்ற னு பாக்கணுல அவர் எப்டிமே எனக்கு பஸ் தெரியல செரி ஒரு இன்ட்ரோ ஆனா கூட செரி வ அப்டிதா எதிர்பாக்கார் போல அப்டின்னு தெரிசிட்டாச்சி ஏதச்சி பண்ணலா
அங் செர் செர் இல கேக்கே ஏ ரேஸ்கல்லு சொல்லாத அவன் வந்து நார்மலா சொல்லிட்டு இருந்தான் ஆமா கார்த்தி பாக்கட்டுனா அடுதல சொல்லிட்டு இருந்தா செர் ரைட்டு சொல்லுவா அட
ஏ லூசு கைடு டி அவரு எனக்கு அப்புறோ நா இன்ரோ ஆக வேண்டாமா
நீ இன்ட்ரோ ஆவு எக்ஸ்ட்ரோவு அப்டியா இயத ஹ
பையனா வந்துட்டா பையனார அந்த பைய சார் வர அப்டின்ட்டே தெரியாம பையன்னு எனக்கு வருது அந்த சாரு அந்த அதா அத அடுத்த பையே ஐயோ அப்டின்னுருக்கா இதயு கரெக்ட் பண்ணிருவாளா கார்த்திகா அப்டின்னு சொன்னா
கழிவி ஊத்த போறா இரு நானு உ கூட சேந்துக்கிறே நாளைக்கு நாளைக்கு சாயங்காலோ போல பொன்னு மட்டு தா நா
ஏ உன்ன கொன்றுவே
எங்க ஊர் மாடில உக்காந்துருக்கே காத்து நல்லா அடிக்கி மா ஜல ஜல ஜனல அடிக்கி கோல்டு வர ஒரு பக்கொ எனக்கு அது போக காத்து ஒரு பக்கொ அடிக்கு குழுந்த காத்து ந உருப்பிடாவா சொல்லு மத்த டைம் நல்லாருக்குடி இப்ப எனக்கு பாடி கண்டிசன் ஒழுங்கா இல்லையா அதனால நா தாங்கிப்பே அது வேற விஷயோ தலைக்கு குளிச்சிருக்கன்னா பாத்துக்கோ கோல்டு நிறைய வச்சுட்டுத் தலைக்கு குளிச்சுட்டுருக்கே டெய்லி அப்டிப்பட்டவ காத்து எத்துக்கிட முட்டானா அ ஓகேதா பட் இருந்தாலு நாளைக் ஒரு நாள் தா இருக்கு நாளா னல இருந்து போணு எரிச்சலா வருது
ஆண்றுக்கு தா இது ஒர்க் வந்து நைன் டு சிக்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க
ஆமா நா கேக்க சொல்லியிருக்கே பஃர்ஸ்ட்டே போம்போது சொல்லிரு இத்தன டையத்துல இருந்து இந்த அந்த நா வீட்டுக்கு போயிரேன்னு சிடிரிட்டா சொல்லிரு ஏ கி ரீசன் கேட்டங்கன்னா பார்ட் டைம் ஜாப் போறேன்னு சும்மா அடிச்சு விடிஞ்ழச்சு சொல்லிருக்கே ஆஹ் நல்லா ட்டுவ அதெல்லா கேடியாச்சேங்க உருட்டி வுடு ஆறு மணி வரல உக்காந்து என்னத்த அங்க இது பண்ண போற அப்டினு சொல்லி சொன்னே சேரின்னுருக்கா பாப்போ அபிடயு சொன்னே கேளுல அப்டின்னு
அபில்லா கேக்கவே தேவயில்ல அவனே போயிரலா அவ அவ இஷ்டோதா டைமிங்
ஆனா அவே என்ட்ட ஆறு டு ஒன்பது டு அஞ்சர வர இருக்க சொல்லிருக்காங்க அப்டின்னு சொல்லி சொன்னா என்ட்ட அப்பதா சொன்னே எல்லா அப்டி இருக்காதல்ல அப்டின்னே அப்பல்லா தயவுசெஞ் ங்க கேக்காத ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூன் நாலு மணிக்காவது கிளம்ப வேண்டிய வேலைய பாருங்க அவ்ள நேரொலா இருந்து என்னத்த நம்ம இது பண்ண போறோ அங்க உக்காந்து ஏ ஒரு வாரோ மேக்சிமம் போனாலே நம்ம இ இன்ஃபர்மேஷன் தேவையான இன்பர்மேஷன நம்ம கேதர் பண்ணிருவோ ஒரு வாரோ கூட ஆவாது நாலு நாள் ஆவுமா மிஞ்சி மிஞ்சி போனா
ஆமா ஃபர்ஸ்ட்
காலையல ஒம்பது மணிக்கு போறோ அ ஒம்பது மணிக்கு போறோ செட் ஆவு மூணாவது நாள் கேள்வி கேப்போ நாலாவது நாள் மிஞ்சி மிஞ்சி போய் மிச்ச மிச்ச மிச்ச கேள்வியே அவங்களே சொல்லுவாங்க அடுத்த நாள் அஞ்சு நாள் அப்டியே போயிருமா அவ்ளோதா எதுக் கு உனக்கு ஆஹ் இருக்கேன்ற மாரி ஆயிரு சும்மா போவு நா இந்த நோவா கார்பன் போயே தெரிஞ்சுக்கிட்டே பர்ஸ்ட்டு போய் ஒரு வாரோ புக்கு நோட்டுமா அலஞ்சோ புக்கு பேனா நோட்டுமா அலஞ்சோ அடுத்து எட்டு நாள் தா போனது அதுல ரெண்டு மூன் நாள் தா கா புக்கு நோ பேனா கைம்மா அலஞ்சிருப்போ மித்தபடி மிச்ச ஃபுல்லா உக்காந்து கத அந்த அங்க உள்ள டாக்டரு அவங்க டாக்டரு இருப்பாங்கள அங்கதா இருந்தோ உக்காந்து கத நல்லா கத பேசிட் அப்டியே போயிரு அதனால டைம கம்மி பண்ணி கேளுங்ளே இருபது நாள் போறோன்னு ஆயிப்போச்சு எதுக்கு நீங்க இவ்ளோ நேரோ இருக்கனு அங்க அப்படின் சொல்லி அவங்கிட்டே அபிக்கிட்டயு சொல்லிட் இருந்தே அபி கிட்ட அப்ரோ ரொம்ப நேரோ பேசிட்ருந்தே
அபிலா நைன் டு ஃபோர் தஸ் ஃபைவ் போனு அவசியமே இல்ல என் அண்ணன்ன என்ன தெரிமா சொன்னாங்க கார்த்தி நீ ஏ ஏ பி டி நீ இ போ நா உனக்கு பேசறேன் ஒன் டைமிங் நா நீ போ பத்து மணிக்கு மேல நீ பத்து மணிக்கே நீ வீட்ட விட்டு கெளம்புனா போது அங்க போய் ஒரு ரெண்டு மண் நேரோ இரு ஒரு மொத்தத்துல நீ ஒரு மூண் நாள் இல்ல நாலு நாள் அதிகபட்சோ நீ வேணா ஒரு வாரோ வேணா போ உனக்கு எத்தன நாள் சர்ட்பிகேட் வேணுன்னு சொல்லு நா உனக்கு வாங்கி தரேன் அப்டின்னு சொன்னாங்க அப்ப நா இத அபிட்ட சொன்னா அப்ப நா வாரத்துக்கு ஒரு மூண் நாள் மட்டு போறேன்னு எனக்கு வாங்கி
சொல்லி விட்டேன் அவன்கிட்ட சேரி ரைட்டுவேன் அப்டின்னு கே இருக்கணு அப்டின்னு சொல்லி சொன்னான் இன்னொரு கம்பெனிலதான் கேட்டுட்டு இருக்கன் அப்டின்னா அது ஒன்ல கோ கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க கேள்வி மேல கேட்டு கொன்ட்டாங்க அப்டின்னு சொல்லி காமெடி பண்ணி சிரிக்க வெச்சுட்டு இருந்தான் என்னைய நா அந்த கோல்ட்டு அப்டின் எ னு அதுலயே உக்காந்திருந்தேன் போன நேரோ பேசெல திருகி வெச்சிருந்தன் நானு கூட சேந்து பல்ல பல்ல காட்டிட்டு கிடந்தேன் ரொம்ப நாள் கழிச்சு அபிகிட்ட நா அவ்ளோ நேரோ பேசிருக்கேன் ஃபோன்ல நேர்லயே பேசறது கெடையாது ஃபோன்லயுமே ஏதாது என்ன விஷ் நிச்சயமா அத மட்டு பேசிட்டு வெச்சிருவேன் பட் இன்னைக்குதான் நா ரொம்ப நேரோ அவன்ட்ட பேசின மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது எங்யுமே லேகு ஆவாம போச்சல்ல கண்டினியூஸா பேசிட்டே சிரிச்சிட்டே இருந்தோ ஆ அது எனக்கு இது டிப்ரெண்டா இருந்ச்சி இவ்ளோ நாள் கழிச்சு இன்னைக்குதான் பேசிருக்கோ ஃபேமிலிட்ட அப்டின்னு அ
ஹ்ம்
ஹ
மதனுக்கு வேற எதாச்சு பாக்கணு மதன் நீயு பாரு மதன் அப்டிங்க
ஆமா அந்த கம்பெனிக்கு எவனுமே போலையாமே அந்த ஹெச் ஆர் கேள்வியா கேட்டாங்க சொல்லுமல்ல அந்த கம்பெனிக்கு இன்னொன்னு கேட்டான் அப்டின் அங்க வந்து து மதன் நா போமாட்டான்டானா அரிசி ஆல்ரெடி அங்க போய் சும்மாதா நின்னுட்டு இருந்திருக்கு
ஆமா சொன்ன ஒரு மதன்ந்தா பேசிட்டு இருந்தனா ஆமா மதன்ந்தான் பேசினாப்ல அபி சொல்லிட்டுருந்தா செரி வை நா வெளிய ஃபுல்லா நீ ஃபுல்லா இன்னைக்கு நா ஊர்தான்டி சுத்திருக்கேன் பட் ஆனா தூங்கி எந்திருச்சிட்டு வெளிய போயிட்டன்
அவ்ளோ டயர்டு ஆவாதடி எனக்கெல்லா அன்னைக்கு ஒரு நாள்தா உங்க கூட வந்தேனா இதுக்கு வாழ்க்கையே வெறுத்துட்டு கோல்டு் வந்துட்டா நேத்தைக்கு ஈவினிங் போயிருக்கேன் ஒடம்பு முடில
ஆ அப்பல்லாம் பாத்தா நீ சனிக்கெழம உங்க கூட காலைல வந்தேன் சாய்ங்காலோ கெளம்பி நைட்டு பத்தரைக்கு போயிருக்கேன் வீட்டுக்கு போம்போது பத்தே காலு பஸ் இல்லாம ஆட்டோ புடிச்சி போயிருக்கேன் கொண்டு போனது ஆயிர ரூபா நானூறு ரூவா ஆட்டோக்கே போயிட்டு
ஆ
நூர் ஐனூ ரூவா எங் அம்மா வாங்கிட்டு நூர் ரூவா என்கிட்ட கைல இருந்ச்சி நீ போ அப்டின்னு என்ன அனுப்பி வெச்சிருக்கு
அ அ ஆ எனக்கு கால் வலி பாத்துக்கோ இன்னிக்கி காலைல எல்லா எந்திக்கவே முல்ல பாவோ அப்டி
எனக்கு எல்லா இப்போ சரியான வலிதா ம் நேத்தகூட ரொம்ப தெரில இன்னிக்குதா எனக்கு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா வலிச்ச மாரி இருந்துச்சி
காலைல பத்து மணிக்குதா எந்துச்ச எந்திச்சி அது எங்கம்மா என்னைய வற்புர்த்தி எழுப்பி விட்டாங்க என்ச்சி குழி அப்டினாங்க ஆனா எத்தன மணிக்கு குளிச்சிருப்ப நெனைக்கே மூண் மணி நாலு மணி இருக்கு அப்பந்தா குளிக்க போன ஏனா சுத்தமா முடில கோல்டு அப்பவு மேலுக்கு குளிச்சுட்டுவான்னாங்க நா எப்டி மேலு குளிப்ப ஆவி அப்பந்தா புடிச்சி முடிச்சிருக்கேன் நேரே போய் தலைல தண்ணி ஊத்திட்டே
அவ்ளதா வேஸ்ட்டு
என்ன பண்றது எனக்கு மேல் குளிக்கனு வெச்சுக்கோயே ஆல்ரெடி பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குடி எனக்கு நல்லாவே தெரிதது
ம் ம்
தே அ கை கால்லெல்லா ஒடம்புலல்லா பிம்பிலா வருது அது மாரி குட்டி குட்டி பொக்கள மாரி வருது அப்ப எனக்கு தெரியிது ஹீட் இருக்குனு அப்ப நா மேற் கொண்டு ஆவி புடிச்சோன்னா அது ஹீட்டு மே மேலு குளிச்சோம்னா கூட கொஞ்சோ ஹீட் எல்லா ஹீட்டு சுத்தி கோல்டு பேரு அடுத்து எனக்கு ஹீட்லேதா கொண்டு எனக்கு வெச்சிரு எனக்கு நா ஊசினாலு போட்டுப்பே அய் இந்த கோல்டுல எழ்னி குடிச்ச நீ போய் சேர நீ வழிபாக்க கொன்றுவ அதனால தா நா ஊசினாலு போட்டுக்வே பாத்துக்கோ ஆனா என்ன ஹீட்டு தாங்க முடியாது ஊசி ஊசி போட எனக்கு பயந்தா இருந்தாலு ஊசி போட்டுப்பே ஆனா ஹீட் என்னால தாங்க முடியாது ஹீட்னால ஏதாது வன்ட்டுன்னு வச்சிக்கியே அது ரொம்போ முடேஞ்சர்ல போய்ரு எனக் பெறவு அதனாலதா செரி என்ன ஆனாலு பரவால்லா ஜென்னியே வந்தாலு பரவால்லன் தலைல எங்க அம்மா திட்றாங்க என்னைய ஏ இவ்வளோ சளிய வெச்சிட்டு நீ எப்டி தலைக் குளிக்க அப்டின்ட்டு ஊத்துதே தண்ணீய குளிருது அதுவு அந்த தண்ணீ வந் து நாலு நாள் ட்ர்ம்ல உள்ள தண்ணி அ பாத்துக்கோ இன்னிக்கு வேற வெயில் அவ்ளவா அடிக்கல அப்ப எங்கம்மா திட்றாங்க வெயில் இன்னு அவ்ளோ அடிக்கிது இல்ல இப்ப அவ்ளவா இல்லலா கொஞ்சோ ஒரு மாரி மூடாக்கு மாரிதா இருந்துச்சி எங்க ஊர் சைட்லா அப்றம் மேகமா மூட்ன மார்தா இருந்ச்சு
தங்கச்சி
ஏ அம்மோவ் வெயில் கம்மியா தான இருக்கு மேலுக் குளின்னாங்க நா கேப்பேனா நா கேக்க மாட்டே பேசாட்டு குளிச்சாச்சி இப்ப நாளைக்கு நா இன்னைக் தலைல தண்ணீ ஊத்திருவே சாட்டடே காலைலே ஏஞ்ச்ச உடனே தலைல தண்ணீ ஊத்திட்டு உக்காந்துருவே
ம்
எனக்கது குளிக்லாட்டி ஒரு மார் இருக்குடி மேலுக் குளிச்சா குளிச்ச ஃபீலே இல்ல உன்னே மார் ஆளுன் வெச்சுக்கோயே லீவ் விட்டா ஒரு நாலு் நாள் கழிச்சி என்னைக்கு சட்டற தொறக்கோ அன்னைக் குளிப்பே
அப்பில்லா நா என்னைக் குளிச்சது கெடையாது அதிகபட்சோ ரெண்டு நாள் தா குளிக்காம இருப் பே அதுக்கின்னு ஏதோ நா குளிக்கவே குளிக்காத மாதி பேசி ட்டு இருக்க எங்கிட்ட
அதனால தா நா நம்ளாலா இப்டி இருக்க முடியாது என்ன ஜெய்ய சொல்லு காய்ச்சல்னாலு நா ஊசினாலு போய் போட போயிருவே ஆனா மேலுக் குளிக்க மான்டே எனக்கது ஒரு பிடிக்கயே பிடிக்காது மேலுக் குளி ச்சா ஏதோ தண்ணீ சும்மா ஏ மேல தெளிச்சி விட்ட மார் இருக்கு எனக்கு பீல் ஆவு
ம்
அதுனாலயே போய்ட்டு தலைக் குளிக்கே
எரிச்செலா இருக்கு யோ நாளைக் காலேஜு பொனுமா அப்டின்டு
நாலா வரமுண்டே அந்த மேம்ட்ட சொல்லிரியா மேம் எதுமே தரமாட்டேன்ட்டாங்க நா